சொ
நண்பா என்ன ஃப்ரீயா பேசலாமா
ஆ நான் இப்போ ஃப்ரியா தான் இருக்கேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க
இல்ல நேத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன் நீங்க எடுக்கல
அப்டியா கொஞ்சம் வேலையில இருந்தேன் நண்பா கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வேலைக்கு போயிருந்தேன் கொஞ்சம் வீட்டுக்கு சாப்பாடு வாங்க போயிருது நண்பா சமைக்கிறதுக்கு எந்த விதமான காய்கறியும் இல்ல
இல்லையே உங்க உங்க வீட்டு பின்னாடியே தோட்டம் இருக்கே அங்க இருந்து எடுத்திருக்கலாமே
அங்க இருக்கு நண்பா அங்க வந்து வெறும் காய்கறிகள் மட்டும்தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வேணும் நண்பா அத்தியாவசிய தேவைகள்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல
அப்ப உங்க தோட்டத்துல தக்காளி வெங்காயம் போன்ற காய்கறிகளே இல்லையா
ஆமா அதெல்லாம் இல்ல நண்பா
எதுனால
இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் அதை நம்ம வச்சாலுமே அங்க வந்துட்டு எலி பெருக்கான் இதெல்லாம் வந்துட்டு அந்த சா அத வந்து வீணாக்கிரும் இது மூலியமா நெறைய காசு பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது ஒவ்வொருத்தரவையும் வாங்கி வாங்கி விக்கும் போது அது வந்து வந்து கொஞ்சம் காய் வந்து பழமாகும் போது அத வந்து வேஸ்ட் ஆக்கிருது நண்பா
நண்பா நான் ஒன்னு கேள்விப்பட்டேன்
சொல்லுங்க
உங்க வீட்ல பாதுகாப்பா அவங்களோட தந்தை இருக்காருன்னு கேள்விப்பட்டே அவர் வந்து எதையுமே நெருங்க விட மாட் ராரு செடிக்கு பின்னாடியே ஒளிஞ்சு நின்னு அதை பாதுகாத்துட்டே இருப்பார்ருனு கேள்வி ப
அ அவரு கொஞ் இல்ல நண்பா அவரு வந்துட்டு அவரோட முயற்சிய செய்யறாரு செய்யாம இல்ல அவரோட முயற்சி செஞ்சனாலதான் இ எங்க வீட்ல தென்ன மரோம் முருங்கக்கா மரோ ம் வாழ மரம் வாழ மரமெல்லாம் வாழ தார் போட்டுச்சுன்னா அவரு தான் வந்து அத வந்து பராமரிச்சு நம்ம வந்து சும்மா செடி வச்சா வளர்ந்துரும் அப்டின்னு இல்ல
இது யாரு கையில வெக்குறோ
கையில வெக்கிறோங்கறத விட நேரத்துக்கு வந்து தண்ணி ஊத்தணு தண்ணி இருந்தா தா அது வளரு கரெக்டான ஒரு சூரிய ஒலி பட் டாதா அந்த செடி வளரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாசத் துக்கு முன்னாடி இப்ப வந்து சொல்ணுன்னா இப்ப வந்து ஒரு நீங்க வந்து ஒரு வாழ மரோ வக்கிறீங்க வாழ மரோ வந்துட்டு முடிஞ்சளவு வந்துட்டு அ ஜனவரில வைக் கறதா நல்லது ஏன்னு சொன்னீங்கன்னா அப்பவ தா வந்து உங்களுக்கு வந்து அ வெயில் காலம் ஆரம்பிக்கு நீங்க வந்துட்டு ஜூன் ஜூலைல வச்சீங்கன்னா உங்களுக் வந்து மழை கால ஆரம்பக்கு அந்த நேரத்துல இருந்து வாழ மரம் வந்து சாஞ்சிரு காத்து அடிச்சு அது சாஞ்சிரு எப்பயுமே ம் சொல்லுங்க
உங்க தந்தையே வந்து மரத்துக் பின்னாடி தான இருப்பாரு எப்படி சாய உடுவாரு அவரு பிடிக்க மாட்டாரா மரத்த பிடிச்சு அப்டி இல்ல நண்பா நா வந்து உண்மைய வந்து உண்மையா பேசுவே உண்மையான ஆள் நா நா உண்மைய மட்டு தா பேசு
ஆ தெரியு தெரியு உங்க உண்மையதா நா பாத்துருக்கேனே நீங்க உங் குடும்
த்தை வந்து யாரு நட்டுனா நீங்க நட்னீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கிறங்க நட்டுனாங்களா
எங்க வீட்ல இருக்கவங்க தா பண்ணிருப்பாங்க நண்பா நா வந்துட்டு இங்க தென்ன மரோ மட்டுதா நா வெப் ப நண்பா வேற எந்த வேலையு நா பாக்க மாட்டே
நீங்க ந ஒண்ணு கேட்கணு நீங்க தென்ன மரத்துக் மேல ஏறி தேங்கா எடுத்திருக்கீங்களா இல்ல யாரது எடுப்பா ஆள உட்டு எடுப்பீங்களா எந்த டைம்ல எடுப் பீங்க எந்த மாசத்துல எடிப்பீங்க
இல் நண்பா அப்படி எல்லா கிடையாது இதுக்குன்னு பாத்தீங்கன்னா
ஏறி எல்லா எடுக்க முடியாது ரொம்ப நீளம் போயிருச்சு அதனால வந்துட்டு ஒரு கம்பி மாரி ஒண்ணு வச்சிருப்போ லைட் டா சொல் பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சோ அறுவாள் மாதிரி இருக்கு
ஓ அறுவாள்லா வச்சிருக்கீங்களா ஆயுதம் வச்சிருக்கீங்களா நீங்க வேற என்ன மாரியான ஆயுதம் எல்லா வச்சிருக்கீங்க
நாங்க வந்து பாத்தீங்ன்னா ஒரு துப்பாக்கி வச்சிருக்கோ
அது வந்து சட்டத்திற்கு எதிரானதாச்சே
இல்ல வந்து நாங்க வந்து அதுக்கு கரெக்டா வந்துட்டு ஒரு ஆதாரம் எல்லாம் கொடுத்தா கவர்மெண்ட்டே நம்மளுக் வந்து நம்மளோட பாதுகாப்புக்காக
ஆ எங்க வீடு பின்னாடி பாத் தினா காடு ஒரு நூறு ஏக்கர் பின்னாடி ஒரு காடு இருக்கு
ஆமா தண்டவாளம்ல இருக்கே அங்கிருந்து திருடன்லா வரமாட்டாங்களா உங்க வீட்
ம் திருடன்லா நம்ம வீட்டு வாச ல்ல வரவே முடியாது நண்பா ஏன்னா பின்னாடியே நாலு சிறுத்த இருக்கு சிறுத்த வந்து கடிச்சிரு நண்பா
ஓ சிறுத்தையல்லா வளத்துறீங்களா அப்புற சிங்கம் புளி அதெல்லா அந்த மாரி குரங்கு
இல்லல்ல குரங்கு இருக்கு குரங்கு இருக்கு என் நண்பர் தா குரங்கே அவர் தா நண்பர் அவர் தா வந்து அவரோட இனத் தையே அங்கதா பெருக்கிட்டு இருக்கிட் இருக்காரு
இல்ல நண்பா குரங்கு வந்து நா கேள்வி ந உங்க வீட்டுக்கு நா வந்தப்ப சொன்னாங்க
ஆமா
நீங்க வந்து எதாவது விலங்கு வளத்துறீங்களா கொரங்கு சிங்கம் அந்த மாரி எதாவது வளத்துறீங்களானப்போ நா கொரங்கு வளத்துறே அப்டின்னாங்க யாரு அந்த குரங்கு யாரு எங்க அந்த குரங்கு நா பாக்குறனப்போ நா வளத்துனது வந்து எ கொரங்கு என்னன்னா எ மகன் தா எ கொரங்கு அப்டின்னு சொன்னாங்க
ஆ ஆ ஆ ஆ அது எனக்கும் தெரிஞ்சது நாங்க ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு யானை வளர்த்திட்டு இருந்த நண்பா
ஆ சேரி
ஆ அந்த யான பாத்தீங்கன்னா குட்டியே எங்க வீட்ல வந்து இந்த காட்ல அது போய்ட்டு இந்துருக்கு
சேரி
திடீர்னு பாத்தீங்கன்னா குட்டி வந்துட்டு பார்த்தா எங்க வீட்டு வாசல்ல வந்து குட்டி போட்டுட்டு போயிருச்சு
உங்க வீட்டு வாசல்ல குட்டி போட்டுருச்சா பிரசவமா யாரு பார்த்தா
ஆ அல்ல அல்ல குட்டி வந்து தானா அதுக்கு வயிறு வலி வந்து பிரசவ வலி வந்து அதுவே குட்டி போட்டுருச்சு வாசல்ல
ஐய்யய்யோ அப்ப நீங்க மக்கள் எல்லாம் கூட இரு பக்கத்துல இருந்தீங்களா இல்ல எல்லா எங்க
இல்ல இல்ல நாங்க வந் து நைட்டு தூங்கிட்ருந்தோம் காலைல தான் பாத்தோம் அதுக்கப்பறம் பாத்தா அந்த யானைக்கு வந்து குட்டிக்கு ஒண்ணுமே தெரில அதனால அத வந்து நாங்களே வளத்திட்டோ நண்பா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து அது வந்து நல்லா பல கோடிக்கு அத வித்தோம் நாங்க
அப்டியா அ
விலையெல்லாம் பேசிட்டோம் பார்த்தா ஓடி போயிருச்சு ஊற உட்டு
ஐய்யய்யோ அந்த யானைக்கு எத்தன கால் இருக்கு
நாலுக் கால் நண்பா
நண்பா இல்ல நண்பா அந்த அந்த யானைக்கு ரெண்டு கால் தான் நீங்க சொன்னீங்க அன்னிக்கு பொய் சொல்லாதீங்க
இல்ல அது வந்துட்டு நாலு கால் இருந்துச்சு இப்ப ரெண்டு கால் ரெண்டு கால வந்து அது கையா யூஸ் பண்ணுது அது வந்து மனுஷனோட மாறிருச்சு அது
ஓ மனுசனா மாறி இப்போ மனிதனாக நடைமுறை பண்ணி ட்டிருக்கா நடந்துட்ருக்குதா ஊருக்குள்ள
அதேதான் அதேதான்
இப்ப வந்து யானை வந்து மனுஷன் உருவத்துல வந்து இப்ப வந்து மனுஷனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு அப்டிதானே
ஆ அதேதான் அதேதான்
அந்த யானை இப்போ வந்து வாழ்க்கைய எப்டி நடத்திட்டு இருக்கு அதுஎதா தெரிஞ்சுதா உங்களுக்கு
இல்ல அத பத்தி எனக்கு எதுவுமே ஒரு ஐடியாவே இல்ல ஏனா நம்ம சொல்றதே அந்த யான கேக்காது அதுக்குன்னு என்ன தோணுதோ அததா பண்ணும் நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது அதுக்குன்னு ஒரு சில நண்பர் இருக்காங்க அவங்க அவங்க சொன்னாதான் கே ப்பாங்க அது ஒரு பெண் தோழி ஒருத்த இருக்காங்க அவங்க சொன்னாதான் அவங்க அது கேட்பாங்க
யானைய வந்து மனுஷன கட்டுப்பாடா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்க ஆனா ஒரு பெண்ணுக்கு எப்டி கட்டுப்பாடா இருக்கு
அது வந்து வயசு அதோட வயசுனால அது அப்டி இருக்கு
வயசு கோளாருங்கிறீங்களா யானையோட வயசு கோளாறு
அதேதா‌அதேதா
இப்ப வந்து இப்ப மனு இப்ப நம்ம ஒரு ஆண்கள் நம்ம வந்து இந்த யானையை கண்டிச்சோம் திடீர் இந்த யானை தப்பு பண்ணிருச்சுன்னு கண்டிச்சா நம்மள அடிக்க வருது மிதிக்க வருது இதுவே ஒரு பெண் வந்து கண்டிச்சா அத வந்து பெசாம ஏத்துக்கிட்டு போதே
அது ஏன்னா நம்ம சொன்னா வந்துட்டு அதுல வந்து தப்பு இருந்தாலுமே தப்புன்னு சொல்லி நம்மளை வந்து சு ட்டி சூட்டி காட்டுவாங்க ஆனா பெண்கள் வந்துட்டு எது சொன்னாலுமே அவுங்க வந்து அத சேரின்னு சொல்லுவாங்க அவுங்கள வந்து அவுங்க யடத்ல வந்து இல்லைன்னு எது சொல்லிட்டோம்னா அவுங்களுக்கு வந்து அது கஷ்டமாகு பின் அதன் மூலமா அவுங்க வாழ்க்கைக்கு எந்தவித பிரச்சன வந்துருக்காக அவர் வந்து கொஞ்சோ பயந்தே வாழ்ந்தாரு இப்டி ஒரு வாழ்க்க க வேணுமா நா கேக்குறே
ஆமா இப்படி ஒரு வாழ்க்கை அசிங்கப்பட்ட வாழ்க்கை மத்தவ வந்து நம்மள பாத்து துப்புறா இப்டி ஒரு வாழ்க்கையாடா அப்டின்னு ஏன்
ஆ நாலா அவள பாத்து ஒரு கட்டத்துக்கு மேல அவள பாத்து கேட்டிருக்கே ஏன் நீ இதுக்கு வந்து நீ ஒரு பெண்ணா இருக்கலாமே நீ வந்து ஒரு சேல கட்டிட்டு வாழலாமே
ஆமா
ஆ இதுல உங்களோட கருத்து என்ன
எனக்கு வந்து எந்த ஒரு கருத்து இல்ல ஏனா நம்ம சொல்றது எப்டி இருந்தாலு அவரு கேட்க மாட்டாரு அப்டி சொல்ணும்னா நம்ம வந்து ஒரு பெண்ணாக மாறிதா அவர்கிட்ட சொல்லணு அவரு பெண்கள் பேச்ச மட்டு தா கேக்குறாறு நம்மளல்லா அவரு மதிக்கவே மடிக்கிறாரு அது உங்களை குறிப்பா உங்கள சுத் தமாவே மதிக்க மாடிக்கிறாறு நீங்க அவருக்கு என்னதா பண்ணீங்க
விடுங்க அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவர் கூடயே இருக்கணு அவரு என்ன சொன்னாலு சேரி சொல்லி சிரிச்சிட்டே இருந்தா நம்ம வந்து நல்லவே இல்லடினா கெட்டவேங்கற மாதிரி காட் வாங்க
என்னன்னா நண்பர்கள் வந்து திடீர்னு தப்பு பண்ணுவாங்கல அது வந்து நம் இப்ப வந்து இப்ப நண்பர்கள் இருக்காங்க ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வந்து ஒரு இதா இருக்காங்க ஒரு குரூப்பா இருக்காங்க
இணக்கமா இருக்காங்க
சேரியா இணியா இருக்காங்க ஒவ்வொருத்தவனுக்கு இப்போ அவுங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்களே இப்ப நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேத்துல ஒருத்தருக்கு ஒருத்தே சண்ட போட்டுக்கிட்டா அது வந்து நல்லதுக்காக இன்னொருத்தே சொல்ல போவான்ல அவன வந்து கெட்டவன நனச்சிட்டு இருக்காங்க
இல்ல இல்ல இது வந்துட்டு எப் எப்பயுமே இது நடந்துட்டேதா இருக்கு இது வந்துட்டு நம்மளுக்குன்னு இது அந்த யானைக்குன்னு இல்ல இது வந்து என்னோட வாழ்க்கையிலையுமே பல தடவ நடந்திருக்கு அது உங்க வாழ்க்கையிலயும்ம நடந்துருக்கு
ஆமா இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவன வந்து நம்ம இடி பண்ணாதடா ஏன்டா பண்ண அப்டின்னு கேள்வி கேட்டா நம்மளே அவன் வந்து
இப்பயே நம்ம வந்து நம்ம அத வந்து பண்ணாத அப்டின்னு சொல்றோமோ அவுங்களுக்கு வந்து அதல்லா பண்ணணு அப்டிங்கற மாரி அவுங்களுக்கு
ஆமா உண்மையான நண்பன் தா தப்பு செஞ்சத தப்புன்னு சொல்லுவா
ம் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லணு வேற யாரோ வந்து அவனால வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தா அவுங்க மேல வச்சாங்கன்னா என்னனுடைய நண்பன் வந்து அவ அப்டி கிடையாதுடா அவன பத்தி எனக்கு தெரியு நீ சொல் சொல்ல வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்ல அப்படின்னு அவங்க வந்து து சொல்லணு அதுதா ஒரு உண்மையான நண்பனுக்கு அழகு
அப்படி சொல்ற மாறி அவன் நடந்துகிட்டு மத்தவங்களோட அன்பையு வந்து கவனிச்சுட்டு இருக்கனு அவன் புரியுதா இப்போ நம்ம சண்ட போட்டுக்கிட்டு ட்டான் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட ஏன்டா அப்டி பண்ண இதெல்லா அப்டின்னு கேட்டா நம்மகிட்டே கோச்சுக்கிறானுங்க ஏன்னா அவன் தப்பு பண்ணிருந்தா நம்ம தப்புன்னு சொல்லணும் எப்படி இருந்தாலும் நம்ம அவன் கூ எல்லாத கூட நிக்கணும் நல்லதுக்கு நிக்கணும் கெட்டதுக்கு நிக்கணும் நல்லதுக்கு மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்ப வந்து நல்லது பண்டா நல்லது மட்டும் தான் பண்றான் அப்படின்னு நினைச்ச கூ தப்பு பன்னா தப்பு பன்டாங்க சொல்லணு இவனுக்கு வந்து இந்த பெண்களோடைய இதுக்கு வந்து மயங்கி அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே அவங்களோட ஆ டிமையாக மாறி அவங்கக்கு
ம்.
கிட்டத்தட்ட அவங்களோட எல்லாதுமே அவங்கதா அப்டின்ற மாறி நடத்திட்டு இருக்கானுங்க
ஆ அது என்னன்னா இவங்கல சொல்லி குத் குத்தோம் இல்ல அது வந்துட்டு அவங்கள அந்த பெண்கள சொல்லி எந்த விதமான குத்தமு இல்ல அவங்க புதிதாக ஒரு நண்பர்கிட்ட பழகுறாங்கன்னா அந்த பை யன் தான் வந்து அத கொஞ்சம் தெளிவா யோசிச்சு என்னதான் இருந்தாலும் புதிய நண்பரோட பழசா இருக்காங்க அவங்க வந்து பழைய வர்சன் அனுப்பி இருக்காங்கன்னா அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் என்னதான்தான் நா நண்பன விட்டு கொடக்க கூடாது அவன் தான் ஒரு உண்மையான நண்பன்
ஆமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏ சரி இவ்ளோ தகவலுக்கு ரொம்ப நன்றி நண்பா நீங்க சொன்னதுக்கு
சேரி நண்பா நீங்க எதுவும் தா சேரி ஓகே பாய் குட் நைட்
பாய் பாய்